ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பேச போறீங்க
டாபிக் என்ன பேசலா
சொல்லுங்க எது வேணா பேசலா
மஇப்ப கேஷுவலாவே பேசலா எப்பயும் நம்ம டாபிக் பக்கம் போ மாட்டோ
அப்டிங்களா சரி ஓகே சொல்லுங்க என்ன இன்னைக்கு டின்னரு
டின்னர்ருன சட்னி தோசை இட்லி இந்த மாதிரி தான் லைட்டா தா
எங்க வீட்டுல இன்னைக்கு சாதம் சாம்பார் தா தோழி
உம் ஓகே ஓகே டீ குடுசாச்சா
எல்லாம் ஆயிடுச்சு உங்கள்து ஆயிடுச்சுங்களா
ஆ ஆய்டுச்சு எல்லாம்
ஆ ஓகே அப்புறம் என்ன மூவி பாத்தீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்
மூவி அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏதாச்சும் மூவி நல்லா இருக்கு அப்டின்னு நெறைய பேர் சொன்னாங்கன்னா அத ஒன்னும் பாப்பே
பாப்பீங்களா ஓகே ஓகே
மத்தபடி மூவிலலா அவ்வளோ க்ரைஸ் இல்ல உங்கள்க்கு
க எனக்கு இருக்கும் ச வீக்லி ஓ டாய்ஸ் வேனா போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வேனா போயிடுவேன்
ஆ
ட்ரெஸீ பசங்க கூட போயிட்டு பெய்ன் என் பசங்க கூட பெய் பாத்துட்டு வந்துருவ தோழி புரி நீங்கல்லாம் நல்லா பிரியாணி பண்ணுவீங்கல்ல
ஆ நல்லா மீன்ஸ் என்ன எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணுவோம் அவ்ளவுதான்
சப்பா நீங்க நீ உங்க டேஸ்ட் தனியா இருக்கும்ல அப்ப அதுன எங்கது நார்மலா இருக்கும் டேஸ்ட் அப்டின்றப்பல
நாங்களும் அதே மாரிதான் சமைப்போம் நார்மலா பட் அது நீங்க தான் சொல்றீங்க நார் நா டேஸ்ட் இருக் க்கு அப்டின்ட்டு எங்களுக்கு என்னமோ அதுவும் நார்மல் மாரிதான் தெரியுது
அப்டிங்ளா
ஆமா எல்லாரும் சமைக்கிற மாரிதான் நாங்களும் ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல
நீங்க பைசஸ் எல்லா நல்ல கரெக்டா எது எது கரெக்டா போடணும் அப்டின்ற அப்ல போடுவீங்க
வந்ட்டு நீங்களும் அந்த மாரி சமைக்கலாம்
அப்டிங்ளா ஆ எங்க பைஸஸ்ன்னா இந்த பட்ட, லவங்கொ, அந்த ஸ்டா பூ ஏலக்காய் இதுதா நீங்க பவுட்ரு பண்ணி தனியா எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுப்பீங்கல்லையா அதே நாள கேக்குற உம்
ஒன்ஸ் நீங்க அத பேசிக் கத்திக்கிட்டீங்ன்னா உங்களுக்கும் அது ஈஸி ஆயிடும்
அப்டினா ஓகே ஓகே கே சொல்ல முடியுமா சீக்ரெட்டா
இல்ல இல்லப்பா இதுல என்ன சிகது அ எதோ அ நாட்டின் ரகசியம் மாரி சீக்கிரெட்டான் வேறு கேக்குறீங்க
உங்க பிரியாணி இலக்கா சொல்ல மாட்டீங்கள அதுக்குனால கேட்டே
த்தொங்க வந்து பாக்கெட் பிரியாணி மசாலா போடுவாங்க அதுவு நல்லாதா இருக்கு ஒவ்வொர்த்தோங்க வீட்லே பிரியாணி மசாலா அது க்குனு அரைப்பாங்க அந்த ட்ரை ஸ்பைசஸ்லா போட்டு அவ்ளதா இதுல ஒன்னு டி ஃப்ரென்ஸ் இல்ல நீங்க இப்ப என்னென்ன சொன்னீங்ளோ அதே ட்ரை நல்ல ரோஸ்ட் பண்ணிட்டு
ஆ
க்ரைன் பண்ணி நம்ம அந்த மசாலாவ போடுவோ அவ்ளதா
நீங்க வறுத்து வறுத்து இத பண்ணுவீங்கஓகே ஓகே இப்பந்த சிக்கன் வந்து அப்டே போடுவிங்க மட்டன் நல்லா வேக வ ச்சுட்டு போடுவிங்ளா
ஆமா இல்ல ம ட்டன் வந்து நீங்க தம் பிரியாணி செஞ்சா தா அதோட டேஸ்ட்ருக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கு மட்டன வந்து நீங்க என்ன பண்ணு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு
ஆ
ஆனாம் ஆம் கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சத்தூளு உப்பு போட்டு ஏத்திற்னு ஏ த்தி ஒரு ஒரு அந்த மட்டன் வேகுற வரைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு விசிலோ இல்ல நாலு மூனு விசில் பாதி வெந்திருக்னு ரொம்ப வெந்துரக் கூடாது ஹாஃப் குக் ஆயட்டா மொத மூனு விசில் விட்டா சரியாருக்கு ஹாஃப் குக்கா ய்ட்ட அப்றமா நீங்க அத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதோட இந்த சூப் இருக்கு தெரிமா மட்டன் சூப் அத நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையு அந்த பிரியாணில போட்டுற்னு ஏனா அதுலதா அந்த எஸ்ஸன்ஸ்லாரு க்குல்லயா மட்டனோட அந்த ஃபிளேவர்லா அத நம்ம வேஸ்ட் பண்ணிட்டாமா அந்த ஃபிளேவருக்காது
ஆமா ஆ ஆ
எத்து அதுல போட்டுட்டீங்கனா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரா பிரியாணி கெடைக்கு
தண்ணி வேஸ்ட் பண்ணாம யூஸ்
ம் யூஸ் பண்ணிக்கோங்கங்றே ஆமா ஏனா அதுலே எல்லா சத்து போய்ரு
ஆ ஆ ஆ
அதுனால அத வேஸ்ட் பண்ண கூடாது பீஃப்லயு அந்த மாரிதா நீங்க பீஃப் சாப்டுவீங்ளா இல்லயா தெரிலயே
ஏ நாங்க சாப்ட மாட்டோ மட்டன் சிக்கன் தா
செரி செரி இல்ல பீஃப் சாப்புறவங்களு அந்த மாரிதா பண்லா அப்டின் சொன்னே சொல்ல வந்தே
ஆ சேரி சேரி சேரிங் தோழி அப்ப அந்த மீன் கொழம்புல்லா வெப்பீங்களா
ஆ எல்லாமே வைப்போ
ஆ அது சொல்லுங்க ரெசிபி சில பேரு உங்கள்த வந்து ஆ மீன் கொழம்பு
மீன் கொழம்ப வந்து நாங்க எல்லா ஒன்னா சேத்து வந்து ஏத்திருவோ மீன் கொழம்பு எல்லா மசாலாவு அரச்சிட்டு தக்காளி வெங்காயோ ஃபஸ் ட்டு வந்து ஆன் ஆ ஆ ஆ இது கோகனெட்டு தேங்கா வந்து தேங்கா நல்லா அடிச்சு அரச்சிட்டு அது கூடயே வெங்காயோ அரச்சிட்டு அத ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரா எடுத்துக்கிட்டு அடுத்து செகண்ட் ஒண்ணு தக்காளி தக்காளி கொஞ்சோ கருவாப்பில்ல கொத் த்தமல்லி நல்லா அத நல்லா பேஸ்ட்டா பண்ணிட்டு அதையு ஆட் பண்ணிக்கனு அப்றமா புளி கர வச்சுட்டு அந்த புளி தண்ணிய ஆட் பண்ணு அப்பறமா நம்ம தண்ணிய ஆட் பண்ணி நமக்கு எவ்ளோ வேணுமோ அவ்ளோ தண்ணி ஆ பண்ணி மசாலாக்கேத்த மாதிரி மஞ்சத்தூள் மொளகா தூள்ளு கொழம்பு மொளகா தூள்ளு அப்புறமா ஜீரா ஜீரா தூள்ளுன்னு ஒண்ணூ இருக்கோ ஜீரா தூள் அது கொஞ்சோ போட்னோ கொஞ்சமா போட்னோ அத் பளேவர்காக அது போட்டு ஒரு ஸ்பூ பூன் எண்ணெ போட்டு எண்ணெய்லயே அந்த ஒரு ஸ்பூன் மொளகாத்தூள் போட்டீங்கனா நல்லா கலர் வரூ ஆ எண்ணெய்லயே ஒரு ஸ்பூன் மொளகா தூள் போட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி கருவோப்புல எல்லா நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியா அதுல போட்டுட்டு உப்பு போட்டு ஏத்திட்ணூ அது நல்லா கொதிச்சிடும் மசாலா இப்ப அந்த மசாலா ஸ்மெல்லா போயிடூ இல்லயா அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிருக்கம் ஃபிஷ்ஷ வந்து அதுல ஆட் பண்ணிட்னோ
ஆ அது ரெண்டு நிமிஷோ கொதிக்கவிட்டு அவ்ளோதா ஆயிடுச்சு
ம் அவ்ளோதா
ம் வேற என்னா உங்குள்து டிஷ்ஷூ
வேற என்னா மோஸ்ட்லி அதா செய்வோ
ஆ மட்டோ
மட்டன்னு மட்டன் அது மட்டன்ல பால் மட்டன் சாப்பஸ் ஓகே ம் அதுவூ எப்போவ்ல்லா இல்ல உங்களுக்கு எப்டி ஸ்பெஷல் டேலெ செய்வீங்ளோ அதே மாரி எங்களுக் ஸ்பெஷல் டேவ்ல செய்வோ யாராச்சு பர்ட் டே வெட்டிங் டே இந்த மாரி வீட்ல யார்தாச்சுன்னா அப்ப செய்லா
அப்ப செய்வீங்க ஆனா நார்மலா ஏ
சாம்பார் மீன் கொழம்பு இதுதா
ஆ இப்டிதா ஆஸ்யூஷ்வல் தா ஆ ஆ செரிங்க சிஸ்டர் மேரிடா நீங்க
ஆ மேரிட் தா இவ்ளோ சமைக்கறது சொன்னோ இல்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனச்சோ
சின்ன பொண்ணு வாய்ஸ் சட்டர் பேச்சி இப்ப யார் பேசுறது எனக்கு தெரில அவ என்ன இன்னூ கல்யாணோ ஆவலன் சொல்றா
த்ரீ இயர்ஸ் ஆகுது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தா ஆவுது எனக்கு
அப்டிங்ளா அதுக்கு சின்ன பொண்ணாட்டோ வாய்சுருக்கு அதனால கேக்குற ஒங்களுக்குல்லா தெரியுது அப்டின்னுட்டு ஓகேங்ளா அதனால கேக்குறே
எல்லா கொஞ்சொ கொஞ்சொ கத்துக்கறது தா மாமியார் கிட்டேர்ந்து ம் அவுங்க பக்கத்துல நின்ட்ர்ப்பல்ல அப்டி அப்டியே பாத்து நம்மளூ கொஞ்சொ டிப்ஸ் கத்துக்க வேண்டித்தா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அப்றொ சொல்லுங்க சிஸ்டர் வேறென்ன
நீங்க கொஞ்சொ சொல்லுங்க
நா வந்து அவுஸ்சு அவுஸ் ஒய்ஃப் தா எனக்கு ரெண்டு புள்ளைங்க இருக்காங்க
ம்
ஏன்னா
ம்
ஆ பசங்க எனக்கு பெரிய பெரிய பசங்க தா சிஸ்டர் ஓகேங்ளா உங்க வய்ஸ் பையே இருக்கா இப்ப இல்ல ஒ வயசுல ஒங்க வயசுல பையே இருக்கா அதனால கேக்குறே எனக்கு தெரிஞ்சி இப்பல்லா என்னால்ல சமைக்கிறது நா பாலர் வச்சுட்டுருந்தே சரிங்ளா பாலர் எடுத்துட் தா ஏ ஹஸ்பண்ட் ஒடம் முடியலாம எடுத்துட்டே அப்டியே வீட்ல வர கஸ்டமர்ஸ் ஹேண்டல் பண்ணிட்டு அப்டியே லைஃப் அப்டியே போயிட்டுருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் டிகிரி முடிச்ட்டாரு ஒருத்தர் டிகிரி முடிச்ட்டு வேலைக் போய்ட்டுர்க்காரு அ ஓகேங்ளா இதுதா எங்க லைஃபு அப்டியே போது என்னன்ன என்ன சாப்பாடு என் மார்னிங் எழுந்து என்ன செய்ணு அது செய்னு அதே போலதா அப்டியே யோசன பண்ணி செய்வோ சண்டே ஆனா சிக்கன் மட்டன் பிஷ் ஆல்மோஸ்ட்
அது ஆப்வியஸா எல்லா சண்டேலயு வந்து அது இல்லனா ஓடவே ஓடாது சண்டே வேஸ்ட் ஆயிரு அப்றொ அதெல்லா இல்லன்னா
சண்டே தா வேணு அப்டின்றபோல அந்த டேல வந்து நாங்க ஃபுல்லா சாப்டுவோ சொன்னிங்னா பர்த்டேஃபங்சன் வெட்டிங் ஃபங்சன் அந்த டேல வந்தா அன்னிக்கு நான்வெஜ் நாங்களே எடுத்து பிரியாணியோ எதோ
இது நல்ல நாள்னா நீங்க இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு நீங்களா வெளில போயி லஞ்ச் சாப்றது அதெல்லா ஒரு ஒரு நல்ல ஈவென்ட் நல்ல ஜாலியா இருக்குல்ல
ஆமா நல்லா ஜாலியாருக்கு ஒரு நெறைய நம்ம ஃபெஸ்டிவல்லு
எங் ஆ ஃபெஸ்டிவல் கரெக்ட் ஃபெஸ்டிவல்ல வெளில போய் ஸ்பெண்ட் பண்ணது அதுல ஒரு மாரி நல்லது
ஆ ஜாலியா இருக்கு நல்லாருக்கு நாங்களது அதுனால சொல்றது நீங்க கூடதா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்ல நல்ல ட்ரிப்பு போவீங்ல்ல
ட்ரிப்புக்கு எங்கங்க அது ஒருத்தங்க போவாங்க ஒருதங்கலா போ மாட்டாங்க வேல
ட்ரிப்புகல்லா போயிருக்காங்க அதனால சொல்றே ஏ சும்மா ஒரு நல்லா ரெடி ஆயிட்டாவே போது நாங்க ஏலகிரி மலைக்கு போயிட்டு வரோ இந்த மலைக்கு போயிட்டு வரோ அப்டியே கார் எடுத்துட்டு போயிடுவா ஏன் திடீர்னு இப்பதான் கலம்பிங்க திடீர்னு போயிடுறீங்க அப்படின்னுவ
இங்க எல்லா வந்து அவ்ளோல்லா இதுல்ல ஒரு பீச் சுகு கூட நாங்க பிளான போட்டு பண்ணி அந்த பிளான் கேன்சல் ஆகு சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் போலா இந்த மாதிரி தான் எங் எங்க லைஃப்லா அதுவு லாங்கால்லா நா போனதே இல்ல மேரேஜாயி இவ்ளோ நாள் நா லாங் எங்குமே போ
லாங்கல்லா போனத இல்ல ஓகே ஓ செரி
ஹஸ்பண்ட் வேல அவர் அப்பாக்கு வேல இதே மாரி வேலையிலயே போயிடுது
அப்டியே அ அ அ அக்கம் பக்கம்லா நீங்க பேச மாட்டீங்கல்ல பேசுவீங்க பேசுவன் ஆ பேசுவீங் முஸ்லிம்ஸ்ல தமிழ் அளுங்கிட்டெல்லா பேசுவீங்ளா
ஆ பேசுவோக இதுல என்ன இருக்கு
ஆ பேசுவங்க சில பேர் பேச மாட்டாங்க சில பேர் பேசுவாங்க அப்டின்றது தா எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வரவங்களா நல்லா பேசுறாங்க இல்லன்னு சொல்லல சில பேர் வந்து ஒரு இதுவா பேசுவாங்க அதனால சொன்னே
இல்ல இல்ல நாங்கல்லா அப்படில்லா இல்லப்பா
இதெல்லா இல்ல அதா சூப்பரா என் பைய பை சுதானி
ஆமா ஆமா புரிது உங்க வயசு ஒன்னா அவ்ளோ ஏஜ் மாரி தெர்னா சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க போர்த்து பிப்து இந்த மாரி நினச்சிட்டு இருக்கே
அப்டிதா நெஞ்சிருக்குற பாக்குறவங்க அப்டிதா வயசு கேட்டுட்டு இல்லை இல்லாமா உங் உங்க வயசுல பசங்க இருக்காங்க எங்க பசங்கதா இந்த ஆப் எல்லா ஓபன் பண்ணி குடுத்து நீ சும்மா இது பேசு அப்படின்னு
கரெக்டு தா எனக்கும் எ சிஸ்ட திர் வந்தாங்ளா ஹஸ்பண்ட் சிஸ்டர் தான் சொன்னாங்க சும்மா பேசி பாருங்க ஃப்ரெண்ட்லியா யார்கிட்டயாச்சி
இது நல்லா இருக்கு நல்லா ஃப்ரீயா நம்ம பே மனசு விட்டு நம்ம யாரோ மொகோ தெரியாதவ்ங்கல்ல நம்ம ரெண்டு பேரு பட் இரு நா ஏது இர்ந்தாலு ஷேர் பண்ணிட்ருக்கோல்ல அது புடி ச்சிருக்கு எனக்கு தா ம் நல்ல விஷ்யமா பேசு
பில்ல நானு கொஞ்ச ஷை டைப் தா இது எதோ ஆன்லைன் ஆப்பு ஆன்லைன்ல பேசற்தெல்லா நா இவளோ பேசறனே என்னன் தெர்ல் நேர்ல பாத்தா இவளோ பேச மாட்டே நானு
ஃபோன்ல தான பேசறோ பாக்கவா போறோ அப்டினுட்டா
ஃபோன்ல தாங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா பேஸ்லா அவ்ள தா
அவ்ள தா திருப்பி வேணா வரவா போறாங்க அவுங்க அவுங்க ஆச்சு அவுங்க டாஸ்க்கு முஞ்சிர்ச்சு இல்லயா
தெரிய போறதில்ல இவுங்களா பேஸ்னாங்கன்னு அப்ப என்ன இருக்கு அவ்ளோதா
ஆ சூப்பர் சூப்பர் ம் பைய கொழ்ந்த இருக்கா
ஆ இருக்கா ஒரு வய்சுல ஒரு பைய இருக்கா
அந்த டி பி ல வெச்சிருக்க பையனா உன்து அவந்தா சேரி நானு நீங்க வரேன் சொன்னீங்கில்லயா அப்ப நா போய்ட்டு வேல இர்ந்துச்சின்ட்டுதா அவாய்ட் பண்ட்டு போனது செரிங்ளா நீங்க வேற நீங்க என்ன இந்த பாப்பா என்ன தப்பா நெனைக்க
இல்ல இல்ல அதெல்லா இல்ல எனக் தெரியு எல்லாருக்கு அந்த மாரிதான வேல இருந்தாதா பிசின் சொல்வாங்க ஃப்ரீயா இருக்கம் போது பேசுவாங்க நானு அப்டி சொல்லிருக்கே நெறைய பேரு கிட்ட ஏனா எனக்கு இருக்கற ஆ ஆ
அப்டியே நேத்து ம் உங்கள்க் இன்னு எத்தின் நாள் இருக்கு டாஸ்க்கு
எனக்கு இப்போ தா நா வந்து ஒரு ஃபிஃப்டீன் அரௌண்ட் முடிச்சிருக்கே எனக்கு இன்னு ஃபிஃப்டீன் இருக்கு பேலன்ஸ் ம் ஆ செரி ஓகே நாளைக் பேஸ்லா ம் ஓகே ஓகே ம் பாய்